அண்ணா
ஆ கேக் குது ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கீங்க கேக்குதுங்ளா நா பேசுறது
கேக்குது கேக்குதுங்க சாப்பிட்டீங்களா ஹலோ
நீங்க பேசுதது விட்டு விட்டு கேட்குதுங்க ஹலோ ஆஹ் சொல்லுங்க இப்ப கேக்குது ஆஹ் இப்ப கேக்குதுங்க ஆஹ் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டங்க ம் என்ன சாப்டீங்க ம் சாப்பாடு தா செரி செரிங்க சாப்பாடு தா சாப்டங்க
நிம் சரி
பாடுனி ஒரே ஒரு கிராஸ்
ம் ம் சரிங்க நீங்க சின்ன பிள்ளேல ஏதாது மறக் க முடியாத ஏதாது னு நினைவுகள்லா இருக்குல்ல அது மாரி ஏதாது சொல்லுங்க
அப்டிங்ளா
ம் சின்ன வயசுல இந்த மாரி அறியாம பண்ணிருப்பீங்கல்ல சொப்பு சாமா வச்சு விளையாண்டுரு ப்பிங்க அப்றொ இந்த பார்பி பொம்ம லா இருக்குல்ல குட்டி குட்டி பொம்மை ல்லா வச்சு விளையாடுவீங்க அந்த மாரி ஏதாச்சு பண்ணிருக்கீங்ளா
ஆ விளையாண்டுருக்கங்க வ இந்த கட விளையாட்டு விளையாண்டுருக்கோ
ம்
கட வச்சு விளையாடுவாங்கல்ல அந்த தேங்காதோ தீ அதுல வந்து ம் கள்ளு போட்டுட்டு தெராசு மாரி சொல்லி அதுவ மாரி விள
அந்த சனல் கயிற வச்சு கெட்டி ஒரு குச்சிய வச்சு கெட்டி ரெண்டு செரட் ட்டையிலையு ரெண்டு செரட்டையிலையு இந்த கல்லு மாரி போட்
ஆமா மாங்க அந்த மாரில்லா வெளையாண்ருக்கோ
உம்
ம் அப்புறோ ஓடிபுடிச்சு கண்ணாபூச்சி எல்லாமே வெளையான்ட்ருக்கோ
ம் கண்ணாபூச்சி இ செவன் சாட்லா வெளாண்ட்ருக்கீங்ளா
ஆ வெளையாட்டுருக்கேங்
வெளையாண்ட்ருக்கீங்ளா ம் ம்
ஸ்கூல்லு ஆ கோ எல்லாத்துக்குமே போவோங்க போ போட்ஸு எல்லாமே வாலிபால் அதெல்லா வெளையாண்டுருக்கோ ஸ்கூல்ல
வெளையாண்ட்ருக்கீங்ளா
ம் ஸ்டேடியம் போயிருக்கங்க
எந்த எவ்ளோ ஸ்டேட் லெவலுங்ளா, டிஸ்ட்ரிக் லெவலுங்ளா
ஸ்டேட் லெவலுங்
ஸ்டேட் லெவலுங்ளா வாலிபாலுங்ளா
ஆமா மாங்க வாலிபால்
சரி சரி நீங்க அபபன்னா பெரிய ஸ்போட்ஸ் மேனுங்ளா
ஆமாங்க நீங்ண்ணா நீங்க எதுல உங்களுக்கு ஆர்வம் சின்ன வயசுல
நா ஸ்போட்ஸ்லலா கலந்ததில்ல ஆனா த்ரோபால் ரொம்ப புடிக்கு ஸ்கூல்லோட வெளையாட்றதோட செரி வெளிலல்லா எங்கேயு கூட்டு போ மாட் டாங்க ஸ்கூலருந்து செஸ்ஸுக்கு மட்டுந்தா வெளில கூட்டுபோவாங்க எங்க ஸ்கூல்ல
சேர் செரிங் சேர் செரிங்
மத்தபடி இந்த த்ரோபால், வாலிபால் கூட்டு போக மாட்டாங்க பசங்க மட்டுதா அந்த த்ரோபால், வாலிபால் கூட்டு போவாங்க பொண்ணுங்கள பாத்தீங்னா இந்த செஸ் வெளையாட்டுக்கு மட்டுந்தா கூட்டு போவாங்க மத்தபடி இந்த கட்ரபோட்டி, ஓவியபோட்டி
சேர் செரிங்க சேர் செரிங்க அதுலயு சேந்துருக்கங்க அதுலயு போவோம் எல்லாத்துலயுமே டேலண்ட்ருக்குங்க இப்பதா ஒண்ணு வந்து மேரேஜ் முடிஞ்சது அப்டியே கொழந்த குட்டினு ஆயாச்சு அவ்ளோதா முடிஞ்சதுங்
ம்ம் நம்லா
உம் ம்
என்ன படிச்சிருக்கீங்க
ப்ளஸ்டூங்
ப்ளஸ்டூங்ளா
ஆமாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா காலேஜ் முடிச்சிருக்கேங்க
சேர் செரிங் பி எஸ் சி ங்ளா சேர் செரிங்
உம் ஏ அடுத்தது படிக்கலேங்ளா
அதுக்கப்புறோ வேலைக் போய்ட்டுருந்தங்க அப்ப அப்டே வீட்லன்ட்டு அப்றோ கல்யாணமு பண்ணிவச்சுட்டங்க ஆமாங்க மேரேஜ் பண்ணி ம்
மதியோ சமைச்சிட்டீங்களா இனிமேதானுங்களா
ஆ சமைச்சாச்சு சமைச்சிருவ மத்தியானோ நீங்க மத்தியானங்க
மதியங்களா சாம்பாருங்ளா நா வந்து சாப்பாடு மட்டு பண்ணிரு குங்க எதா என்ன கொழம்பு வைக்கணு யோசித்துக்கிட்டுருக்கே
உருளக்கழங்கு பொரியளுங்க ரசம்
ம் பரவால்ல இத்தனையு வச்சிர்றிங்ளே சளிக்காம ம்ஹு
ஒரு ஒரு மண்நேரோ இருந்தா போதும்
ம் பண்ணிருவிங்க
ஆமாங்க ஒரு மண்நேரோ இருந்தா போது பண்ணிக்லா
எனக்கு மட்டுதா அப்டி சொல்ட்டு எ ஹஸ்பண்ட் வந்து அங்க கேன்டின்லே சாப்ட்டுப்பாங்க
பிரச்சனைல்லைங்களே பிரச்சனையேல்ல பரவால்ல உங்களுக்கு எனக்கு மூண் நேரோ சமைக்கணுல சீ ரெண்டு நேரோ சமைக்கணு மத்தியானோ ஒரு எடுத்துட் போய்ருவாரு டிஃபன்
ம் ம்
இன்னு வர சமைக்கல ப்ரோ கொழந்தைங்க எதாவது வந்தா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணு ஈவ்னிங்
ம் ம் ஓ ஸ்கூல் போறாங்களா கொழந்தைங்க
ஆமாங்க ரெண்டு பசங்களு ஸ்கூல் போறாங்க
சரிங்க சரிங்க
ராய் ஃபுட்டல்லா செஞ்சிருக்கீங்களா
ஆ ராகி புட்டு பண்ணுவ
சரி சரிங்க
ம் அது என்னது மாவு பசங்க இப்பந்தா ஒன், த்ரீ இயர்ஸ், ஒன் இயர்ஸ் ஆகுது ஆ
சரி சரி சரி சரி நல்லாருக்காங்களா தம்பிங்களா, பாப்பாங்களா
ஒரு பா பைய ஒன்னு, ஒரு பொண்ணு ஒன்னு
டின்ஸ்ங்களா
இல்லல்ல
இவ்ளலா அ
பையனுக்கு வந்து மூணு வயிசு, பொண்ணுக்கு வந்து ஒரு வயிசு
சேர் சேரிங்க ம் சேரி சேரிங்க சேரி சேரிங்க
ம் வேற உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு
புடிச்ச சாப்பாடுங்களா
நீங்க சாம்பார் எப்டி பண்ணுவீங்க
சாம்பார் ஒ பருப்பு வேக போட்டுங்க பருப்பு, தக்காளி எல்லா போட்டு வேக வச்சுரு எண்ணெய வெளக்கண்ண ஊத்தி எண்ண ஊத்தி வேக வச் சுருவோ வேக வச்சுட்டு எடுத்து வடிச்சு வெளக்கெண்ண சொல்லுவாங்கல்லங்க ஆ
நல்லாக்குங்க
வெளக்கெண்ண நல்லெண்ணய்ங்ளா
ஆ ஆ நல்லெண்ண இல்ல வெளக்கெண்ண பருப்புக்குன் ஊத்துவாங்க எண்ணெ வெளக்கெண்ண
பருப்பு வேவ்றதுக்கு வெளக்கெண்ண ஊத்துவாங்களா
அந்த வெல்ல கொட் அந்த இல்லல்ல அந்த வெளக்கெண்ண கொட்ட இருக்குல்ல அந்த பிளாக் கலர்லருக்கு அந்த கொட்ட குடி
அதா ஆமணுக்கு வெத எதோ சொல்வாங்ளே
ஆமணுக்கெண்ணயா ஆ அத அத அப்டி
ஏதோ வெளக்கெண்ண
இல்ல ஆமா அத அப்படி கூட சொல்லா ஆமணுக்
இந்த பிரெக்னென்டா இர்ந்தா தா வயித்துல தேய்ப்பாங்ள அந்த எண்ணெ தானங்க அத சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா
ம் அதேதா சமைக்கிற்கு யூஸ் பண்ணுவோம் பருப்புல்லா நல்லா கொஞ்ச நல்லா கொழஞ்சு வரணுனா அது வேக வெக்கிற்க்கு யூஸ் பண்ணுவோ அதுவு தக்காளி ஆ மஞ்சத்தூள் எல்லா போட்டு வேக வெச்சு வெச்ருவங்க அதுக்கப்புறோ காய்கள்லா கட் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு கர்பலல்லா போட்டு ஆ உருளகெழங்கு கத்திரிக்கா முருங்கக்கா அதெல்லா போட்டு கொஞ்சோ மெளகு பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு கொஞ்ச வேக வெச்சு அதுல எடுத்து கொட்டி கொதிச்சதுன்னா சாம்பார்
அப்டியா இதுல காய வந்து வதக்க மாட்டீங்ளா
அதுதாங்க வதக்கிட்டு கொஞ்ச வேக வெப்போம் தனியா வட சட்டில போட்டு
ம்
வதக்கிட்டு அதுக்கப்ற எடுத்து போட்டு கொஞ்சோ கொதிவிட் ட்டு சாம்பார் ரெடி நெச்சமாவே அவ்ளோ தா ஹலோ
செரி இந்த
நீங்க எப்டி செய்வீங்க சாம்பார்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ம் சாரிங்க
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ம் ஹலோ
ம் கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ நீங்க என்ன சம்ச்சீங்க இன்னிக்கி
அது கால்ல கறி கொழம்பு அதோட சம் சாப்டாச்சு மதிய சாப்பாடு வெச்சிருக்கு எதாவ்து கொழம்பு வெக்கனு ரசந்தா பண்லான்ருக்கே காய் இருக்குது சோ ரசம் பண்ணிக்லா
சேர் செரிங்க
ம்
ரெண்டு கொழந்தைய வச்ட்டு எப்டி சமையல் செய்றீங்க
பாப்பா தூங்கிருவாள சோ பாப்பா தூங்குறப்பதா நா எல்லா வேலையும் பாப்பே ஆ அது தூங்குறப்ப தா ஃபோன்பேச முடியும்
ம் செர் சேரிங்க
கால் பண்றெங்க
ஆ ஓகேங் செரிங்க ஆ பாய்ங்க